ஹலோ
ஹலோ தோழி வணக்கம் தோழி
வணக்கம் சொல்லுங்க என்ன பண்ணிட்டிருக்கீங்க சாப்ட்டீங்களா
சாப்டே தோழி நீங்க சாப்ட்டிங்களா
ஆ சாப்டேன் என்ன சாப்டீங்க
சாம்பார் ரசம் பீட்ரூட் பொரியல்
என்னதுங்க புரியல
சாம்பார் ரசம் பீட்ருட் பொரியல் தோழி
ஓஹோ ஓ ஓகே ஓகே
நீங்க
நா வந்து சாப்பாடு முருங்கக்கா கொழம்பு பீட்ரூட் பொரியல்
ஆ சேம் சேம் டூ யூ
சாம்பார் இல்ல என்னோடது மட்டு முருங்கக்கா கொழம்பு அது ஆட்டி காச்சி
அரைச்சு வெக்கற கொழம்பு ஓகே தோழி ஓகே ஓகே ஆ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தோழி ஹவுஸ் ஒய்ப்பா இருக்கீங்களா ஆ நானு ஹவுஸ் ஒய்ஃப்பா இருக்க வீட்ல இருந்தே லைட்டா ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க தோழி
ஆ என்னமா ஃபிஸ்னஸு
ஆ இங்க வந்து ஆ மெஸ்ஸு மாதிரி தோழி இங்க கேக்கறவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா நாங்க சமைச்சு குடுப்போ தோழி
செரி செரி ஓகே ஓகே ஓகே நல்லா சமைப்பீங்களா
ஆ ஆமாங் தோழி
செரி ஓகே ஓகே எத்தன வருஷமா சமச்சுட்ருக்கீங்க
ஆ எனக்கு இப்ப கல்யாண ஆனதுல இருந்து நா சமையல் நல்ல எனக்கு சமைக்கிறது ரொம்பப் புடிக்கு அதனால வந்து இப்போ
நானு நல்லா சமைப்பே ஃபட் எனக்கு ஒரு சின்ன இது இருக்கு ஃபட்டு வந்துட்டு இப் இப்போதைக்கி அ அ ஒரு இது இல்ல வீட்ல வேல எல்லா கரெக்டா இருக் கு பன்னன்னு ஒரு இ து இருக்கு பட் ஒடம்பு ஒத்துழைக்காது அப்டின் சொல்லிட்டு வீட்ல எதுவு வேணா நீ சும்மா இருந்து ஒடம்ப தேத்து போது அப்டிங்கறாங்க
ஓகே தோழி இப்ப நம்பள நம்ம நல்லா வெச்சுக்ட்டாதா நம்ம அடுத்தடுத்த வேலைகள செய்ய முடியு அவுங் சொல்றது சரிதா நீங்க உங்க ஒடம்ப சரி ப்பன்னிட்டு ட்ரை பண்ணுங்க ஆனா இந்த ஹோம்மேட் சாப்பாடு வந்து நெறைய பேர் விரும்புறாங்க அதனால வந்து ஆ சரி அதோட இங்க தேவைகள் ஜாஸ்தியா இருக்கனால நா அத எடுத்து நடத்தலானு டு இப்ப சின்னதா ஆரம்பிச்சிருக்கே தோழி பேச்சுலர் பசங்கலா சமைச்சு சாப்ட மாட்டாங்கள்ளயா அப்ப அவங்கள்ளா ஆடர் பண்ணுவாங்க அப்ரோ வயசானவங்கல்லா ஆ ஒரு ஒருநேர அவங்கனால சமைக்க முடியாது
டெலிவரியெல்லா என்ன பண்ணுவீங்க நீங்களே குடுப் பீங்களா
ஆ நாங்களு கொண்டு போய் குடுக்கறதா இருந்தாலு குடுப் அனா அவங்க வந்து வாங்கிக்கிறதா இருந்தாலு ஓகே தோழி அப்டி பண்ணிட்ருக்கோ
ஓ ஓகே ஓகே ஓகேங்க
ரொம்ப தூரமா இல்லாம பக்கத்துல இருக்க நம்மளோட நைப்
எவ்ளோ வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வெப்பீங்களா எவ்ளோ வந்து செலவு பண்றோ எவ்ளோ வந்து லாப்
ஆமா தோழி நா வந்து வீட்டோட வீட்டோட செலவெல்லா வந்து தனியா வெச்சுக்குவே எங்களுக்கு சமைக்கிறத வந்து நா அதோட சேக்க மாட்ட ஆ ஏன்னா நம்ம குழந்தைங்க கொஞ்சோ டிஃப்ரெண்டா கேப்பாங்க அவங்க நம்ம சமைச்சு குடுக்கம்போது அந்த சாப்பாடே அவங்க விரும்ப மாட்டாங்கன் ன்றதால நா எங்களுக்கு தனியா சமச்சுக்குவோ அது இல்லாம அவங்க கேட்டாங்கன்னா அதோட குவான்டிடிக் தகுந்தா மாரி சமச்சுக்குவோ தோழி
ஓ செரி செரி செரி செரி
வீட்ல சும்மாவே இருக்கரதுக்கு அது ஒரு க்கு அ
எனக்கு அப்ராக்ஸிமேட்டா சொல்லுங்க ஒருஸநா எ ஓகே இன்னைக்கு வேணா நேத்தோடது நே டெய்லி போடுவீங்களா ப்ராபிட் டு இல்ல வீக்
நா வந்து இப்ப ஒரு நாலு பசங்க இருக்காங்கனா அவங்களுக்கு வந்து மந்த்லி அப்படி செட்டா சொல்லிருவேங் தோழி ம் மந்த்த்லி வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் அவங்க பே பண்றாங்க ஆ லோன்னு
அல எப்டி லாபொ கெடைக்குதுன் ஒன்ன எப்டி இது தெரிஞ்சுக்வெ நீங்க எப்டி தெரிஞ்சு க்வீங்க அப்டின்னு இப்பொரு
இல்லயா எங்க நம்மள்க்கு கொஞ்சொ கொறைவான வெலயில கெடைக்குதோ அதெல்லாம் நம்ம வாங்கிக்வோ
ஓகே இல்லல்ல எ ஒரேஒரு ஒரு நாள் ப்ரோஃபிட் சொல்லுங்க இல்லாட்டி ஒன் மந்த்த் ப்ரோஃபிட் சொல்லுங்க அப்டின் சொல்றெ நானு
ஆ இப்ப ஒன் மந்த்க்கு அவங்க த்ரீ தௌசண்ட் தறாங்க ஒரு சாப்பாடு த்ரீ ஒரு நூற் ரூபா கிட்ட ஆ ஒரு வேள சாப்பாடுன் எடுத் த்துட்டிங்கனா கடைய்ல அறுவது ரூபா விக்கிறாங்க ஒரு சாப்பாடு நம்ம வந்து ஒரு நாப் பது ருபா பக்கோ குடுத்தோனாலே அவங்க வந்து வாங்கிக்றாங்க
செரி ஓகே ஓகே ஒகே அ அதுல ப்ரஃபிட்டு
ஆ ஃப்ராஃபிட் வந்து நம்ளுக்கு அதுல இருபது ரூவா போச்சுன்னாலும் இருபது ரூவா நிக்கும் தோழி
செரி ஓகே ஓகே ஓகே க்வான்டிட்டி அவுங்க்ளுக்கு பத்துமா
ஆ நம்ம வந்து ஹோட்டல்ல சாப்படும்போது வந்து அளவு சாப்பாடுன் குடுக்க மாட்டாங்க அளவில்லா சாப்பாடு தான குடுப்பாங்க அறுவது ரூவாய்க்கு வாங்கும் போது ஆ ம் எக்ஸ்ட்ரா வேணாலும் நம்ம வாங்கிக்லா
இல் அ அந்த வொயிட் ரைஸு ஒயிட் ரைஸு நீங்க சொல்றீங்க நா வந்துட்டு இப்போ வெரைட்டி ரைஸ் இந்த மாரிதான ஃபாட்டிக் குடுப்பீங்க அந்த இது வந்து அவங்களுக் குவாண்டிட்டி பத்துமா அப்படின்னு நா கேக்குறே இப்போ ஒரு லெமன் ரைஸு
டுவண்ட்டி ருபீஸ்க்கு தா தோழி குடுக்குறே
அப்படியா எ என்னமா என் இந்த மாரி அ அதாவது பொட்லாம் போடுவீங்களா கண்டெய்னர்ல குடுப்பீங்களா
நா வந்து ஒரு பௌவுல் வச்சிருக்கோ தோழி அது வந்து ஒரு ஆள் சாப்ற அளவு இருக் க்கும் அதுக் மேல வேணுனாலு எக்ஸ்ட்ரா பத்தலனா அக்கா இன்னைக்கு நீங்க வந்து கொடுத்தது எங்களுக் பத்தல அப்டின் சொன்னாங்கனா நாளைக் வந்து அவங்க்ளுக்கு தெ யெ எவ்ளோ பத்தலயோ அதோட ஆட் பண்ணிருவோம் தோழி
ஓ ஓகே ஓகே
நா ஃபர்ஸ்டே ரெண்டு நாள் சமச்சு குடுப்பே குடுத்துட்டு அவுங்க்ளுக்கு அந்த அள
அப்போ வெரைட்டி ரே ஸ் டுவெண்டி ருப்பிஸ் தா கொடுக்றீங்களா ப்ராஃபிட் நிக்கொணு ல்ல ப்ராஃபிட் எப்டி நிக்குதா
நம்ளுக்கு சாம்பார் அ பொரியல் ரசம் அப்படி வெக்கிறத விட வெரைட்டி ரை ஸ்க்கான செலவு வந்து நீங்க கம்மி தான்
ஓகே ஓகே
காய்கறிகள் அதெல்லாம் வேக வைக்கிற டைம்மு அப்றோ நீங்க சாம்பார கொதிக்க வைக்கற டைமு இதெல்லாம் பாக்க போனீங்கனா வெரைட்டி ரைஸ் செய்றது ரொம்ப ரொம்ப ஈஸிதான அப்ப அதோட கே அதோட சிலிண்ட்ரோட அளவு எல்லாமே கம்மியாருந் தோழி அதனால நம்ம இருவது ரூவாய்க்கு குடுத்தாலே போதும்
ஓ ஓகே ஓகே
ம் ம்
கெ பரவா இல்லைங்க சூப்பருங்க பட் ஏ ஏ எனக்
நாங்க ஃபுல் மீல்ஸே ஃபார்ட்டி ருப்பீஸ்குதா தோழி குடுக்குறோ அதுல இருவது ருவா போச் சுனா இருவதுருவா நிக்கு தோழி அப்பறோ டிஃபன் ஐட்டம்ஸ் வேணுனா நாங்க செஞ்சு குடுப்போ சப்ப அதுக்கு மட்டு கொஞ்சோ க ரேட் போட்ருக்கோ சப்பாத்தி ஒண்ணே இப்ப கடேல இருவத்தஞ்ருவா முப்பது ருபா விக்கிறாங்க
ஓகே
நம்ம கிட்ட பா வந்து இப்ப மூணு சப்பாத்தி வாங்க்னாங்னா இருவது ருவா அந்த மாரி
ஓ எவ்ளோ நீங்க ரொம்ப ரேட் கம்மியா குடுக்குறீங்களோன் எனக்கு தோணுது
இல்ல ரெகுலரா நம்ம வாங்குமோது நம்ளுக்கு கூட்டங்கள் ஜாஸ்தியா வரு இல்லயா
ஓ ஓ கே ஓகே
அவுங்க டெய்லி கஸ்டமரா இருக்காங்க நம்ம கிட்ட நம்ம வந்து ஒரு நாளக்கி இப்ப இருவத்தஞ்சு ருவாக்கு வித்துட்டோனா நாளக்கி வந்து நம்மளுக் கஸ்டமர் இருக்க மாட்டாங்க அப்ப அந்த இருவத்தஞ்சு ருவா நம்மளுக் கு லாப நஷ்டமாய்று இப்ப இருவது ருவாக்கு குடுத்த நாளைக்கு இருவது ருவாய்க் கி நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க அப்ப நம்மளுக்கு ஃபார்ட்டி ருபீஸ்
ஓ சேரி சேரி சேரி
நம்ம கஸ்டமரா கொஞ்சோ ஈர்க்கற வரைக்கு ஈர்க்கற வரைக்கு இல்ல என்னால முடுஞ்ச வரைக்கு நா இந்த ரேட்டுக்கே குடுக்கலா இதே ஒரு போதுமான அளவா தா இருக்குன் நா நெனைக்கறே
சேரி சூப்பர் சூப்பர் சூப்பர் ஒங்க கொழந்தைங்க இருக்காங்களா
ஒரு பையே இருக்கா தோழி ஆ சவந்த் படிக்கிறா தோழி
ஓகே ஓகே ஓகே ஓகே வீட்டுக்காரு என்ன வேல செய்றாங்க
அவர் ஒரு பிரைவேட் கம்பனில சூப்பர்வைசரா இருக்கார் தோழி
சேரி ஓகே ஓகேங்க அப்றோ சொல்லுங்க படமெல்லா பாப்பிங்ளா ஓ ரொம்ப ரொம்ப புடிக்கூங்க என்ன படம் பாப் நீங்க லேட்டஸ்ட்டா
நா லேட்டஸ்ட்டா கருப்பன் யூத்து அந்த மாரி மூவியெல்லா போயிட்ருந்தே தோழி
சேரி ஓகே ஓகே ஓகே நா அப்ப
இல்ல தோழி அது நீங்க பாத்துட்டிங்களா
இல்ல பாக்கலிங்க
அது நா ரொம்ப நல்லா இருக்குன் சொல்றாங்க என்னோட இன்னோரு ஃப்ரண்ட் சொல்லிருந்தாங்க பாக்க சொல்லி அ நெட்ஃபிளிக் ல தா இருக்கு அதுக்கு ரீசார்ஜ் இல்லாதனால நா பாக்காம வச்சுருக்கே அப்டியே
ஓ ஹோ சேரி சேரி சேரி சேரி நாங்களு மூவி வ நல்லா பாப்போ சேரி ஓ ஓகே ஓ ஓகே ஓகே எந்த ஹீரோ புடிக்கு விஜயா
ஆமாங் தோழி
மேக்சிமம் எல்லாரு விஜய் து விஜய் ஃபேன் தா
ஆமா ஆமா
சேரி ஓகே ஓகே ஓகே ஓகே ஹீரோயின்னு
என்னங் தோழி
ஹீரோயின் யாரு புடிக்கு
எனக்கு ஹீரோயின்னா நம்ம திருஷாக்காதா
திரிஷாக்காவா செரி செரி பத்தியா அப்ப ஓடிட்டுதா இருக்குது அ உங்க தலைவர பத்தி தலைவருக்கு ஓடிட்டு தா இருக்கு செரி செரி செரி செரி
நாங்க எனக்கு சின்னதுல இருந்தே விஜய் சார் ரொம்ப பிடிக்கு
ஆ ஹ என்ன என்ன பட என்ன படம் புடிக்கு ரொம்ப புடிச்ச படொ எது
ஆ எனக்கு ரொம்ப புடிச்ச படோனா தெரி மூவி ரொம்ப புடிக்கு தோழி
ஆ ஓகே ஓகே செரி செரி
அந்த அந்த கொழந்தைக்காக அந்த படொ எடுத்தது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது ஆ அதுல சாரு சூப்பரா இருப்பாரு அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கு தோழி
ம் ஹிம் திரிஷா படொ திரிஷா படொ என்ன
அ திரிஷா படோ இந்த ம் அவங்க ஃபரெண்ஸ்ஸோட சர்க்கிள்ல ஒரு படொ நடிச்சிருக்காங்க ஆ
ஃப்ரெண்டோட சர்க்கிள்லையா
ஆ ஆமா தோழி ல ரவி ரவி கூட ஜெயம் ரவி கூட
ஆ இத எனக்கு என்னது
பறிக்க நீயும் போகாதே சாங்க் இருக்கு
ஆ எனக்கு எனக் க்கு பதினெட்டு உனக்கு இருவது சம்திங் அந்த படமா சம்திங் சம்திங்
ஆ சம்திங் சம்திங்க அது நல்லாருக்கு அதுல நல்லா க்யூட்டா அழகா இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கு அதுல உங்களுக்கு யார் தோழி பிடிக்கு அஜித்தா
அ சூரியா அஜித் ரெண்டு பேரையுமே புடிக்கு பட்டு சூர்யாவதா ரொம்ப புடிக்கு
ஓகே புள்ளே ஓகே ஓகே
ம் எனக்கு எப்பவுமே ஜோதிகா சிம்ரன் தா புடிக்கு
க
ஆம் செம க்யுட் அ அப்றோ வந்துட்டு அ அவங்களது டான்சிங் எல்லாமே பிடிக்கு
ஓகே தோழி ஓகே ஓகே
ஆ இன்னைக்கு எவ்ளோதா இப்போ வந்து அ ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் வந்தாலு எனக்கு அவங்க டிரெஸ்ஸிங் சென்ஸ்தா ரொம்ப புடிக்கு சிம்ரன்து ப்போ இருந்த டிரெஸ்ஸிங் சென்ஸ்தா நா சொல்லிட்டு இருக்கே அப்போ மூவிஸ்லல்லா போடுவாங்க இல்லயா அந்த மாரா டோல் பி லல்லா ஜோதிகா சா ம் டிரெஸ்ஸஸ் எல்லா செம்மியா இருக்கு அதே மார் குஷி ஷா குஷி படத் லியு அதே மாருதா அந்த மார ரொம்ப புடிக்கு குஷி மூவி பாத்திருக்கீங்ளா
ஆ பாத்துருக்க ஆ எனக்கு ரொம்ப புடிக்கு உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ஆ ஓகே சரி டைமிங் முடிய போதுன் தோழி நீங்க அடுத்த கால்ல வாங்க நானு வரே
ஆ நா ஆப்ல இருக்கே நீங்க கால் பண்ணுங்க நா இப்ப கால் பண்ணிருக்கே ஓகேங்க